பண்ற நா நல்லார்க்க நீ எப்டி இருக்க
நல்லாருக்கே சாப்ட்டாச்சா என்ன பண்றீங்க சாப்ட்டுக்கிட்டே இருக்கே
சாப்பாடு
எங்க வீட்ல நேத்துதா மாவரச்சேன் அதனால இ ட்லி வடை தேங்காச்சட்னி
ஆஹா என்ன ஓட்டல் மெனுவா
அது எப்பயுமே மாவாட்டுமோது உ உளுந்து இருக்கில்லையா அத எடுத்துருவ ஏனா க்ரேண்டர்ல போடமோது நல்லாருக்கு எக்ஸ்ட்டா போட்டு வட போட்டுர்வ சாந்தரம் போட்டு குடுப்ப நேத்து லேட்டானதுனால அ கெரண்ட்டு போய்டுச்சு அதனால இன்னிக் காலைலே எடுத்து போட் டாச்சி உங்க ஊர்லல்லா கெரண்ட்டு போத் தா அதிக அடிக்கடி முன்
ஆமா அடிக்கடி போயிட்டே தா இருக்குது என்னான்னே தெரியலியே
அது வந்து வெயில்லின் தாக்கத் தாலையா இல்ல எல்லார் வீட்லியு‌ம் இந்த ஹ ஏ சி ஓடுது இல்லையா
அஹ்
அதனால கூட நிறுத்திடுறாங்களா என்னன் தெரில
கரண்டு போயிட்டு போயிட்டு வருது கடுப்பாவுது ஒரு கட்டத்துக்
ஆமா நேத்து நா மாவுக்கு கிரேண்டர கலுவி வெக்கிற டிரேன்ஸ்பாரம் வெடிச்சி ஒரு மூணு மண் நேரோ‌ கரண்டு வர்ல ம் ஆமாம் தியானோ மாவு போட்லான்னு இருந்த அப்டிதா ஆயிடுச்சி இங்க எல்லா பிளானுமே இதாய்டிச்சி இனக் காலையிலயு அப்டிதா கெரண்ட்டு போகவு நா ஒரு நாள் கெரண்ட்டு நிறுத்துவாங்கல்ல அதுன் நெனச்சிக்கிட்ட நல்ல வேல வந்துருச்சி அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் இல்லாம ஒரு நிமிஷோ கூட இருக்கமுல்ல
இன்னிக்கு என்னமோ வானோ மூடம்மா மூடகமா தா இருக் கு எங்க ஊர்ல ஆனாலுமே என்னமோ ஆமா ஆனாலு வானோ மூடகமா இருக் இருக்கே அப்டி இருந்துமே ஒர் மாரி எரிச்சலாருக்க மாரிதா இருக்குகே
ம் ம் இல்ல வெயில் குடோ அடிச்சட்லா அந்த வானோ மூட்டமா இருக்கிறது தா ரொம்ப அனலாருக்கு நா கால்ல ஏழு மணிக்கு சமயல்கெட்டுல இருக்கும் போது பன்னெண்டு மணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு வெயில்
அதனால தா நா ஒரு மினி ஃபேன் ஒன்னு வாங்கிருக்க ஆன்லைன்ல அத் அது நல்லாருக்கு அது எனக்கு காலைல எங்க வீட்டுல எப்டின்னா ஜன்னல் வந்து முன்னாடி இருக் கோ அடுப்புக்கு மேலயே எப்டி ஜன்னல் இருக் கோ ஆனா வந்து மதியானத் மதிய டைம்ல சமைக்கு போது அது நல்லாருக் கோந்தெடோ நல்லா காத்து வரு அந்த கால் லைல எதிர் வெயில் அப்டியே மூஞ்சிக்கு நேரா அடிக்கும் போது அந்த சாப்பாடே செய்வே முடியாது அப்படியே அம்மா வேர்த்து ஊத்துது ஒர் மாரி நமக்கு குபு குபுன்னு வேர்த் து வாந்தி வர மேரிலா ஆயிடு அதனால என்ன பண்றத் தல ஸ் சுத்தற மேரி ஆயிடுதுன் சொல்ட்டு அப்றோ ஒரு ஃபேன் ஒன்னு வாங்கி பக்கத்துலே இப்ப வச்சுக்குறது இப்ப ரெண்டு மூண் நாள நல்லாருக்கு அது மேரி சமைக்
அப்டிங்களா எதுல வாங்கனீங்க
மீஷோல நல்லா இருக்கு அது ஃபேன் உம் அது வந்து அந்த கால டைம்ல த அவிச்சல இருக்கு
எங்க வீட்டுல அப்படிதா சமையல வெளில நல்ல காத்து இருக்கு ரெண்டு சைடுமே காலி எடம் இந்த சைடு காலிடம் அந்த சைடு நடுவுல எங்க வீடு இப்ப இந்த சைடு சமையலறை சைடு வந்து வீடு கட்டி ட்டாங்க அதனால சுத்தமா காத்து வருது ஜன்னல் கூட தொறக்க முடியல அப்படிதா நானு ஒரு ஃபேன் தான் வாங்கி வச்சுக்கணும் போல
ஆ நல்லா இருக்கு ஆனா அந்த ஃபேனு நம்ம பட்ஜெட் ப்ரெண்ட்லிய தான் இருக்கு அப்படி இருந்தாலு லு நமக்கு இந்த அவிச்சயெல்லா இந்த காலையல நேரத்துலதான் அது ஒரு மாதிரி புடுங்கி எடுக்கற மாதிரி ஒரு வெயில் அடிக்குது இதே நம்ம சாயங்கால டைம்ல கொஞ்சோ நல்லா மதியம் கூட அந்த சமையல் செய்யம் போது ஒன்னும் தெரிய மாட்டேங்கதுதானே காலையில எதிர் வெயில் வருதான் ஜன்னல் வழியா சுத்தமாரு முடிவே மாட்டங்கிது ஜன்னல சாத்திட்டு அந்த புகையெலா நம்ம மூஞ்சி லேயே வருது சமைக்கற புகைய அதனாலவே அந்த அதனாலயே இந்த ஃபேனை வாங்கினேன் இப்ப கொஞ்சோ நிம்மதியா இரு
ஆ அப்படிதான் நானும் வாங்கனும் அதான் என் பையன் சொல்லுவான் அ வங்க அப்பா கிட்ட அம்மா பாவம் ஓ வோவம் வா சமையல் கட்டல ஒரு ஏஸ் சி இல்லாட்டனா ஃபேன் போடுங்க என்னா ஃபேன் பெரிய ஃபேன் போ ட்டானா நமக்கு அடுப்பு எரியாதல்ல
ஆமா அனால ஏசிய போட்டுக்க வேண்டிதா இப்பல்லா நெறைய பேர் வீட் ல ஏசி தா போட்டுக்குறாங்க தெரிங்ளா சமய கட்ல ஆமா ஏர் கூலர் இப்ப வந்து ஒரு இதுல பாத்தே இன்ஸ்டாகிரம்ல ஒரு குட்டி ஏசி மெரி அழ காருக்கு அது எவ்ளோவோ சொன்னாங்க ஃபோர் தௌசணோ ஃபோர் தௌஸன் ஃபை ஹன்ட்ரட்னோ சொன்னாங்க அழகா குட்டி ஏசி மரி இப்ப ஏசி நம்ம வே ரூம்ல எப்டி இருக்கு உள்ளார அந்த மாரி அதுலய் குட்டிக் ஃபேன்னு டு அழ காருக்கு ஆனா நல்ல காத்து வருது அப்டின்ற மாரி போட்ருந்தாங்க அவ்ளோ கொடுத்து அப்டி சமயல் கட்லவி சொந்த வீடு டுமாறி இருந்தா வாங்கி வச்சுக்லா இது வெச்சு என்ன பண்றது அப்டின்டே விட்டுறது அ சொந்த வீடாருந்தா அந்த சிம்னி அதெல்லா வாங்கி வெக்கெலா
ஆ
இதெல்லா வேஸ்ட்டு தா இது வாடக வீட்டுக்ளா இதெல்லா செட் ஆகாதுல்ல
உம் உம்
உம் உம் அப்றம் பசங்கல்லா ஸ்கூல் போயாச்சா
கெளம்பியாச்சு என்ன சமையல் இன்னைக்கு என்ன மதிய உணவு குடு து உட்டிங்க
எங்க பசங்க பையனுக் வந்து உருளக்கெழங்கு சாதொ குடுத்
ஆமா நெறைய பேரு உருளகெழங்கு சாதொ சாதொ ன்றாங்க அப்டி அது எப்டி செய்வீங்க
நார்மலா நம் உருளக்கெழங்கு பொறிகிறோல்ல அத அப்டே சாப்பாட போட்டு கிண்டி குடுத்தர வேண்டிதா ஆ
பிங்ளா இல்ல வேக வச்சு பொறிப்
ஆஆ கட் பண்ணி ட்ரை ரோஸ்பதா பொறிகிற்து வேக வச்சா எங்க வீட்ல யாருக் குமே புடிக்காது அத்மா நா சாப்ட்டது இல்ல இது வரைக்
உம் என்னுடை கணவருக்கு அப்பிடிதா புடிக்கு வேக வெச்சு வெங்காயம் தக்காளில்லாம் போட்டு செய்யறது ஆனா நா ஏ பசங்களுக் எப்டி புடிக்கிதோ அப்டிதா செஞ்சு குடுப்பே உங்க பசங்க வர வரை குந்தான் கனவருக்கு பிடிச்ச மாதிரி
ஆமா
உ வந்தது க்கப்புறம் பசங்களுக்கு புடிச்ச மாதிரி தான் மாத்தியாச்சு அதுக்குதான் ஏன் பையன் சொல்லுவான் ஒனக்கு வேணுன்னா என்ன எனக்கு மட்டும் செஞ்சு குடுக்க மாட் த்திர உன் பஸ் த்தங்களுக்கு மட்டும் செய்யறேன்னு கேட்டா உம் எம்ப் பையன் சொல்லுவான் எனக்கு எங்க அம்மா தான செஞ்சு தராங்க ஒனக்கு ஒங்க அம்மா கிட்ட போய்க்
ஆஹ் ஆஹ் அதுதான் சொல்றேன் பசங்களுக்கு வந்து இப்ப உருளக்கெழங்கு ட்ரை ரோஸ் தான் புடிக்கும் இதே அது வந்து கொழகொழனு இருக்கும் அந்த வேவ் வேக வக் ச்சு செய்யற்து அது நெறைய புள்ளைங்களுக்கு புடிக் க்காது
ஆனா அது வந்து அந்த எலுமிச்ச சாதம் தயிர் சாதத்துக்கு சூப் ப்பரா இருக்கும் ஊம் வேக வெங்கஙஷணீச்சு நீங்க வெங்காயொ தக்காளி போட இல்லன்னாலு பரவால்ல ஆ வேக வச்சு கட் பண்ணிட்டு அந்த நார்மலா ஸ் செய்வோல்ல பொறிப்போல்ல அது கொஞ்சோ குட் குட்டி குட்டியா கட் பண்ணாம ஏன்னா ஒடஞ்சிருல்ல அதனால கொஞ்சோ பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி இந்த ஆப்பிள் ஸ்கூலுக்கு கட் பண்ணி குடுப்போல்ல அந்த அளவுக்கு கட் பண்ணி கடுகு கருவ இந்த என்னென்ன போட்றோம் மோ அது எல்லாமே போட்டு அப்டே நீங்கந் திருப்பி திருப்பி ரோஸ்ட் அப்டே ரோஸ்ட்டா பண்ணியு குடுக்கலா சூப்பரா இருக்கு வெங்காய தக்காளி போட்டு குடுத் தலுன் லெமன் ரைஸ்க்கு கர்ட் ரைஸுக்குல்லா சப்புன்னு இல்லாம கொஞ்சோ சுருக்குன்னு சூப்
ஆ ஆனா அது நீ சொன்ன மாரி அந்த இப்ப அந்த சேப்பங்கழங்கு பொறியல் மாரி இருக்கு அ இது சோ வேக வச்சு உருளக்கெழங்கு சொல்றது ஆ
றி வெலையெல்லா இன்னு அதிகமா இருக்கா குறைவார்க்கா
காய் இது எல்லா நா வாங்குறதுல்லல்ல என்னோட கணவர் தா போய் வாங்கிட்டு வருவாரு
என்னுடைய கணவர் நா க நா கூடவே காய்கறி வாங்கும் போது மட்டு நா கூடவே போயிருவே ஏனா எங்க வே கணவர் வந்து காய்கறி கெடைக்காத மாரி அவ்ளோ கட்ட பை நெரயா காய்கறி வாய்ந்ட்டு வந்துருவாரு அதனால பயந்துகிட்டு ஆ அது மாரிலா இருக்காது ஒரு காய்கறி என்னதா நம்ப ஃ பிரிஜ்ல வச்சாலு அத் அது ரெண்டு நாளைக்கு மேல தாங்க மாட்டேக்கிது. அந்த கத்தியில வதங்கிடுதுல கத்தில கட் பண்ண கூட முடியல நம்ம கெடைக்கிறதோ கே பக்கத்து தெருக்கு கீழ எறங்கி வந்தா நம் கு வாசப்படி தாண்டி வந்தம்னா காய்கறி அப்புறோ எதுக்கு நம்ப அன்னனைக்கு ஃபிரஷ் ஷா வாங்கி செஞ்சுக்லா இல்ல ஒரு மொத நாள் காய்கறி வாங்னா மறுநாள் செஞ்சுக்கப் போறோ அதனாலேயே நானேம் மெயினா போயிட்ற எல்லா காய்கறியூ அவரக்கா, வெண்டக் காய் சுரக்காய் இதுயெல்லாமே நம்ப ஒடனே ஒடனே செய்யிறது அது எல்லாமே ஒரே நேரத்ல வாங்கிடுவாரு நா என்ன பண்ணுவே ஒரு காய் ஒன்னு வாங்கிப் ப இந்த நீர் காய்னா அவரக் காய் வாங்கனனா வெண்டக் கா வாங்கமாட்டே அதுக்கு பதிலா முட்டக் கோஸ் கேரட் பீன்ஸு பீட் ரூட்டு உருள அடுத் த தடவ வாங்கம் போது அ வெண்டக்கா ஆ கருணக்கிழங்கு அந்த மாரி மாத் த்தி மாத்தி கொஞ்சோ ஆ காலிஃப்ளவரு அந்த மாத்ரி இவுரு அப்டில்ல எல்லா இருக் க்கறதுல எல்லாத்லயூ அர அர கிலோ போடுன்னு கட்டப்பைல வாங்கிட்டு வந்துருவாரு
ஆஆ மொத்தமா வாங்கிட்டு வந்து போட்டுர்டா கைப்பு ள்ள அப்படின்டு மொத்தமா வாங்கிட்டு வந்து போட்டா அப்பப்ப கேக்க மாட்
ஆ அவுரு காய்கறினா அவுருக் ரொம்போ புடிக்கூ ஒக்காந்த கட் பண்ணி செய்யற உங்களுக்கு தானே அதோட க ஷ்டோ என்னன் தெரியூ நமக்கு யாருக்கூ கட் பண்ணி குடுக் கிறதுக்கூ ஆள் கெடையாது செஞ்சு தரமாட்டாங்க அதுனாலே அப் அப்றோ இந்த வெண்டக் காலா ஒரு கிலோ செஞ்சு குடுத்தாலூ என்ன இவ்ளோ கம்மியாருக்கு அப்டின் கேப்பாரு ஆமா அத்னால நா என்னப் மட்ட நவீன மிஷின் மிஷின் ஒன்னு வாங்கி குடுத்தாதா நா செய்வேன் சொல்லி அந்த இப்ப வெண்டக்கா கட்டுரு ஒன்னு வாங்கிருக்கே ஆமா அது அத் கூட நா சேது அந்த லட்ச தீபம்னு சொல்லி போடுவாங்க நல்ல திருவிடா சொல்லிட்டு கோயில் வெண்டக்காவ மூணு மூணா வச்சு இப்படி ப்படி எப்படி அமுக்கனா எப்டி கட் காத்திரி கோள் கிடையாது அது நீங்க செல்லிலே போட்டு பாருங்க வரு அஹலேடீஸ் பிங்கர் கட்டர்னு போட்டாலே வருது அது வந்து எங்க ஊ திருவிழால போட்டிருந்தாங்க அதுல எப்படி கை வச் இப்படி நம்ம மூணு மூணா வச்சு இப்படி சர சர்கக்குன்ன பண்ணபோது ஒரே நேரத்தில் மூணு கட்ட டையிடுது
ஓ ஓ
மிஷின் மாதிரி அது வாங்கி கொடுத்த கேட்டேன் சொல்லிட்டு வாங்கி குடுத்துட்டாரு இப்ப வாங்கி கொடுத்ததுல இருந்து வெண்ட காவா வாங்கி கொடுத்து என்ன இந்த கட்பண்ணுகட் பண்ணு அதுதா மிஷன் கேட்ட எல்லாம் வந்துருச்சுல்ல அப்படின்னு
ஆ எங்க வீட்டுல இருந்து இந்த காய்கறி எல்லாம் அதிகம் கிடையாது பீட் ரூடூ கேரட்டு உருளைக்கிழங்கு சேப்ப கிழங்கு இதுதா சாப்படுறாங்க இந்த பீட்டு
நானும் என் பசங்களுக்கும் அதுதா புடிக்கும் ஆனா என் கணவுதுக்காக காய்கறி நா என்ன பண்ணுவே பின்ன மாதிரி வெண்ட அவரைக்க செய்யும் போது பசங்களுக்கு அதுலயே சாப்பாடு போட்டு கிண்டி குடுத்து விட்டுருவேன் காய்கறி தனியா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால அது சாப்பா ஒருலன்சு வேலை கொஞ்சம் மிச்சமிடும் நமக்கு
உம் அது நல்ல ஐடியா அதுதா நானே இவனுங்களுக்கு அப்படிதா இப்போ உருளைக்கழக்கு சாதோ செய்யு போது அதுவே பெசைஞ்சு அவங்க குடுத் துட்டுருவன் ஒருஸ் செட்டு முடிந்திருசுன மதியான ல ஒரு ஆணவ கொழம்பு வெப்ப அப்டி இல்லையா அது ந்து உருளக்கெழுங்க சாதத்த இவங்க இரண்டு பேரும் நாங்க எ வீட்டுக்கார பேசஞ்சு சாப்பிட்டு வேலய முடிய
எங்க வீட்டுக்காருக்கு அந்த மாதிரி கின் கேலரி செய்வோன்ல எலுமிச்ச சாதோ புளி சாதோ எல்லா புடிக்காது சாதோ கொழம்பு பொறியியல் அப்டின்னு இருக்கணு
ஆஹ்ஹ் ஆஹ் செரி ஓகே
செரிங்க ஆஹ் செரிங்க ஆஹ் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் தொடர்பு கொல்லுங்கள்